அவுங்களுக்கு வந்து அ நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு அந்த டியூஷன் வந்து எட்டு மணிக்கு வைன்டுஅப் ஆகு குளோஸ் ஆனக்கப்பறோ நா என்ன பண்ணுவ இந்த ஒரு ஈவினிங் அ டியூஷன் ஸ்டார்ட் ஆகறக்கு முன்னாடியே சட்னி எதும் அரைக்கிறதுனா எதும் பிரிப்பேர் பண்றதுனா சப்பாத் தினா மாவெல்லா பெசஞ்சி வைக்கிறது ஏதாது ஒரு வேலனா அத அந்த ஈவினிங்கே செஞ்சு வச்சிட்டு ஆரம்பி க்கிறது அவனுங்க ஆ அவனுங்க வந்தோனா ஒரு ம் ஏனா அப்பறோ நம்ம சட்னி அரக்கிற வரைக்கு அவிங்க உக்கார மாட்டாங்க பசிக்குதுனு வேற சொல்லிருவானுங்க அம்மா பசிக்கிதே பசிக்கிதே அப்டிம்பானுங்க சேரின்ட்டு நம்ம மோஸ்ட்லி இந்த தோசதா தோச இல்ல சப்பாத்தி இட்லி இட்லிதோச சப்பாத்தி இல்ல ரைஸ் இருந்தா ரைஸ் சாப்டுவாங்க ஆமா சோ அதுக்கு தகுந்த மாரி பிர்ப்பேர் பண் ட்டு எட்டரைக்குள்ள சாப்ட்ருவாங்க அ தம்பி இது ஒம்போது மணிக்கு கரெக்ட் டா தூங்கிடுவாங்க ரெண்டு பேரு ஒம்போது மணிக்கு தூங்கிடுவாங்க தூங்குனானால காலைல எந்திரிக்க முடியு
ரொம்ப ரொம்ப கொலாப்ஸ் ஆகுதுறா எனக்கு அத எப்டியாது சேஞ்ச் பண்ணனு பேரண்ட்ஸ்கிட்டயுமே வந்து ஷார்ப்பா செவன் தேர்ட்டிக்கு வாங்கன்னு சொல்லிருனுனுட்ருக்கே நானு
சொன்னாலு கேக்க மாட்டாங்கப்பா
அப்டின்னா நா எந்திரிச்சிரணுனு இருக்கேன்டா
ஆ ஆ ஆமா நீங்க எந்திரிச்சிலா இப்போ லேட்டா எ, ம்
அ கிச்சனுக்கு போகணு அப்டின்னு நீங்க படிக்கிறத படிங்கமா இதுக்கப்பறோ அப்டின் ட்டு பசங்கள அங்க அதுங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கட்டுனு நா எந்திரிச்சருனு நா என்ன பண்றேனா அதுங்க உக்காந்துருந்தா நானு உக்காந்துருக்கே அங்க ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நானு பண்ணனுனு நெனைக்கிறே
ம், ம், ம், ம், ம், ஆமா அதா அதா நம்ம வந்து இப்போ எனக்குமே நா வந்து எட்டுன்னு சொல்லியிருப்பே ஆ எட்டு எட்டு மணினா எட்டு மணிக்கி ஏதா நா கரெக்டா எந்திரிச்சு நம்முளு வந்து வேலய பாக்க ஆரம்ச்சுருவே கி ச்சன்ல வேலய பாக்க ஆரம்ச்சிருவ ப எதோ பசங்க எதுமா பண்ணுவானுங்க இல்ல பேக் எல்லா க்ளோஸ் பண்ணிருவாங்க க்ளோஸ் பன்ட்டு எதோ வெளையாண்ட்டுட் இருப்பானுங்க ஆமா ம் அப்றோ சொல்லுங்க
இது பண்ணி எடுப்பீங்ளாடா இல்ல ஹோம் ஒர்க்கு மட்டு டீச் பண்ணுவீங்ளா
மோஸ்ட்லி ஹோம் ஒர்க் முடிக்கவே நேரோ சரியா இருக்குதுல்ல ம் எனக்கு வந்து ஒன்னு இல்ல நாலு பசங்கதா வர்றாங்க ம் ம் உங்ளுக்கு எத்தன பேரு வராங்க
இங்கயு ஆறு பசங்கதா ஆறு ல வந்து ஒருத்த டென்த்து ஒருத்த செவன்த்து ஆ ஒருத்த சிக்ஸ்த்து அ யேன் டிக்கட்டோட சேத்து இன்ன ரெண்டு டிக்கட்டு ஃபோர்த்து அப்றோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குட்டி பாப்பா இதுல எனக்கு என்ன இதுன்னா எல்லா அட்ட டைம்ல மேம் கேளுங்க மேம் கேளு மேம் நா இத சொல்ற நா இத சொல்ற அப்டின்டுங்க எனக்கு அத ஹேண் டிலே பண்ண முடில நா
ம்
ம்
இல்ல அது ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம ஒவ்வொன் நம்ம கொஞ்சோ டென்ஷன் ஆகு அப்ப நம்ம பாத்து கேக்க வேண்டியதுதா
இல்ல இது டென்ஷன் இல்ல எல்லா நாட்டியா இருக்குதுங்க அவன மொதல்ல கே க்காதீங்க என்ன கேளுங்க என்ன கேளுங்க மேம் நா ரெடி ஆயிட்டே மொதல்ல என்னய முடிய்ங்க என்னுத மொதல்ல கரெக்ஷன் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு போட்டியா இருக்குது இங்க
ம் ம் ம் ம்
செரி ஓகே போற வரைக்கு போகுட்டு நம்ம ஆரம்பத்திலயே பசங்ககிட்ட வந்து ஒரு டோனு ஒசத்தி பேச வேண்டா தட்டி குடுத்தே கொண்ட்டு போவோ ஒரு ஒரு மாசோ ரெண்டு மாசோ போனோன்னே அதுக்கப் பறோ கொஞ்சோ இப்பிடிதா உக்காரணு இது தா டிசிப்ளினு இங்கதா ஸ்டார்ட் பண்ணனுன்னு அத கொண்ட்டு வரலா அப்டின்னு யோ
ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் நா போன வருஷத்துல இருந்து எடுக்கிறே நீங்க இந்த வருஷத்துல இருந்து எடுக்கிறீங்களோ
இப்பதா ந நா பிஃபோர் மேரேஜ் எடுத்துட்டு இருந்ததுடா ஆஃப்டர் மேரேஜ் இப்பதா ஏன்னா ம் ம் ஜாபுக்கெல்லா போயிட்டே இருந்தே ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சி ஒருத்தங்க கிட்ட போய் நா ஒர்க் பண்றது எனக்கு செட் ஆகாதுன்னு நா வந்து என்னய ஃப்ரீயா விட்ரனு யேன் டைமுக்கு நா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணு ம் இந்த லீவுக்காக போய் கேக்குறது ஆ பர்மிஷன் கேட்டு நிக்கிறது அப்றோ திடீர்னு சண்டே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அப்றோ இல்ல எட்டு மணி வரைக்கு ஒர்க் பண்ணுன்னுவாங்க என்ன ட்ராபேக் ஆச் ச்ன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டூ தா நா எடுப்பே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்லிட்டாலே எல்லாரு அட்வான்டேஜ் எடுக்குறாங்க நீங்க வீட்டு்ல இருந்துதான வேல பாக்குறீங்க கொஞ்சோ நேரோ சேத்தி பண்ண கூடாதா நீங்க வீட்டுல இருந்துதான வேல பாக்குறீங்க சண்டே அந்த ரிப்போர்ட் குடுக்க கூடாதா இந்த மாரி நறைய வந்துச்சி அப்பர்தா ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்தே ஒருத்தங்க கிட்ட போய் இந்த மாச சம்பளத்துக்கு உக்காறது வந்து நமக்கு செட் ஆகாது ஏன்னா என் கொழந்தைய பாக்க நா மட்டு தா இருக்கே நா வெளியில போயிட்டு வர முடியாது அப்டிங்கைல நானா வீ ட்ல இருந்து என்ன ஆர்ன் பண்ண முடியு அப்டின்ட்டுதா செரி நம்ம டியூஷன ஸ்டார்ட் பண்ணுவோ ஏ விட்டத மறுபுடியு ஸ்டார்ட் பண்ணுவோ அப்டின்ட்டு ஸ்டார்ட் பண்ணே அப்பப்ப நா பேக்கிங் பண்ணுவே அப்பப்போ பிரியாணி பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து குடு செஞ்சி குடுப்பே கேக்ஸு ப்ரௌனிஸு அது குடுப்பே சோ இந்த மாரி கையில ஒரு நால் அஞ்சி வெச்சிக்கருதுடா வேல
ஓகே ஓகே நல்ல விஷயம் தான
இன்கம் ஆ எதையா ஒன்ன பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்குவே அவ்ளோதா
ம் ம் ம் ம் ம் ஓகே ஓகே நல்ல விஷயோதா
அவுங்க பாத்துக்குறாங்கல்ல சோ இது நா ஏதாவது நா ஏதாவது ஒரு செலவுக்கு இப்போ வெளில போகணு அவசரமா தேவைப்படுது இல்ல குட்டிக்கு ஃபீஸ் புரட்டுறதுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு இந்த மாரிலா ஏதாது குட்டி குட்டியா வரும்போது நா என்னோட இன்புட் குடு த்துக்குவே அவ்ளதா
ம் ம் சேரி சேரி ஓகே ஓகே ஓகே
நீங்க பண்ணுவீங்ளா வீட்டுல பிஸ்கெட் ஏதாவது கேக்கு பிஸ்
இல்லப்பா ஆ ஹா இல்ல இல்ல நமக்கு நா அந்த மாரிலா பண்ணது கெடையாது பசங்கனா இப்போல்லா அப்டித்தானே கேக்குறாங்க டிஃப்ரெண்டா பண்ணுங்க அப்டி பண்ணுங்க நா வந்து முறுக்கு சுடுவே வீட்டுல பசங்களுக்கு முறுக்கு சுட்டு வக்கலா முறு க்கு சுட்றது அந்த மாதிரி அதுதா நமக்கு தெரியு அந்த மாரி வெறைட்டியா பிஸ்கெட்டு ஆ அப்டி சொல்றீங்களா நமக்கு முறு
ஆமா மெஷர்மெண்ட் எல்லா எனக்கு வந்ததே இல்ல ம் ம் ம்
ம் அதிரசோ முறுக்கு இந்த மாதிரி இதெல்லா பாத்தா பசங்களுக்கு அதா மாடனா கே க்குறாங்கே என்னம்மா எப்ப பாத்தாலும் இந்த முறுக்க கொடுக்குறீங்க அப்டிங்கிறாய்ங்க நா டோனட் டோனட் னட்டு சொல்லி அதிரசத்த கொடுக்குறது
ஓ
ஆ
இது நீங்க சுட்ற ரெண்டுமே டஃப்ஃபான ப்ராசஸ்ஸு தெரியுமா
ஆ
எனக்கெல்லா அதிரசோ எல்லா ரொம்ப ரேரு வருது எண்ணெயில போட்டா அப்டியே பிரிஞ்சு ஓடி போயிரும்
ஆ ஆ ஆ ஹா
நானு எத்தனையோ வீடியோ பாத்து எத் எத்தனையோ தடவ செய்ய கத்துக்கிட்டே ஒரு நாளு வந்தது இல்லடா இன்னைக்கோ ஒரு தரம் ஆ ரொம்ப சாமியெல்லா கும்பிட்டு விரதமெல்லா இருந்து ஒரு தோழி சொன்னா ஒரு எட்டு அதிரச ஒழுங்கா வந்ததுஎன்னோட லைஃப்புலயே
உ ஆ ஆ
முறுக்கு ஓரளவுக்கு இந்த புழுங்கலரிசி முறுக் ஆட்டி சுடுவோல புழுங்கலரிசிய ஊற வச்சு கிரைண்டர்ல ஆட்டி அப்டியே சுடுவோ தெரியுமா அந்த முறுக்கு நா சுட் றுவே ஆனா இந்த பச்சரிசி மாவு கலந்து சுட்றாங்கல்ல பச் பச்சரிசி உளுந்து மாவு எல்லா போட்டு ஒண்ணு சுட்றாங்கல்ல அதெல்லா எனக்கு வந்தது இல்லடா கடுக்கு கடுக்குன் தா வரும் ஆ கடுக்டுக்குன்னு தா வரும் மெஷர்மெண்ட் எல்லா கரெக்டா வராது எனக்கு
நாங்க தீபாவளிக்கு சுடுவோ ஆ சோ தீபாவளிக்கு அம்மா வீட்ல போயிட்டு அம்மாக்கு அ அம்மாவுக்கு ஒரு நாள் சுடுவோ அப்றோ எனக்குன்னு ஒரு நாள் சுடட்றது அப்டினு சுட் ட்டு தீபாவளிக்கு சுட்ருவோம் டின் டினா சுட்டு வச்சுறது இந்த மா உருண்டை அ இதெல்லா அம்மா ஆனா மெஷர்மெண்ட் எல்லா போட்டு அரைக்கறதெல்லா அம்மா அரச்சு வச்சிருவாங்க நா அரைக்கிறது இல்ல அரச்சு அரச்சு வச்சுருவாங்க அ மெஷ் செய்றது அவ்ளோதா
ப்ளே நீ கேட்டு வாங்கி சொல்லுங்க அம்மாக்கிட்ட ஏ கரெக்டான மெஷர்மெண்ட்டு
ஆ எதுக்கு வேணு எதோட மெஷர்மெண்ட் முறுக்குக்கா
ரெண்டுத்துக்குமே வேனும் அளவா சொல்லுங்க ஆனா நா வந்து மொத் மொதல்ல ஒரு பத்து பதினஞ்சு முறுக்கு மட்டு சுட்டு பாக்குற மாறி அதிரசமு ஒரு பத்து அதிரசம் மட்டும் சுட் பாக்குற மாதிரி அதுக்கு மட்டு எனக்கு பிளீஸ் சொல்லுங்க தீபாவளிக்கு முன்னாடி நானு
ஆ ஓகே ஓகே ஓகே ஆ கேட்டு சொல்றே
உம் இங்க இங்க கூட பக்கத்து வீட்டு ஆண்ட் ட்டி செய்றாங்கடா அதிரசோ சூப்பரா தா செய்யறாங்க நானு சொல்ட் ட்ட ஒரு நாள் வந்து சொல்லி் குடுங்கன்னு அது என்ன இப்டி பாகு பாத்து இப்டி ஊத்து இப்டி ஊத்துன்னு சொல்றாங்களே தவர கொஞ்சோ சொல்லி குடுங்கன்னா சொல்லி் குடுங்கமாட்றாங்கடா நீங்க செய்யும் போது கொஞ்சோம் கூப்டுங்க நா பாத்துக்றே ஆ
ஆ
செய்யும் போது கூப்டுங்க நா பாத்துக்றே பாகு எப்டி எடுக்றீங்க மாவு எப்டி கலக்குறீங்க நா பாத்துக்றே அப்டின்னா அதே கூப்ட மாட்டேங்றாங்க தா சுட்டுட்டு கொண்டு வந்து இந்தா நாலு அதிரசம்னு குடுப்பாங்க
உம் உம் உம் உம் உம் சேரி சேரி சேரி உம் நீங்க கேக்கு வந்து அவன் இல்லயா
ஆமாண்டா அவன் நா படுச்சே ப்ராப்பரா படுச்சே பேக்கிங்க
ஓகே ஓ
க்ளாஸுக்கு போயி அப்றோ குக் கர்லதாம் கொஞ்சொல்லா செஞ்சே ஒடனேல்லாம் அவன் வாங்கீர்ல அ வீட்ல இருக்க குக்கர்லதா செஞ்சே ரெசிப் பி குக்கருக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே சேம்தா ஒண்ணே ஒண்ணு மா என்ன பண்ணணுன்னா அம் கேஸ் ஸ்டவ்ல அந்த தனியா அப்டி கழட்டி வைப்போல்ல இரும்பு ராட் ஒன்னு
உம் உம் உம் உம்
பாத்ரோல்லா வைக்கிறே பாருங்க
ஆ
ஆ அந் அத குக்கர வச்சி குக்கருக்கு மேல அந்த ராட தூக்கி வச்சி அதுக்கு மேல நீங்க டிஃபன் பாக்ஸ்ல மாவு ஊத்துனைங்கனாலு சரி டின்னுல மாவ ஊத் திருந்தீங்கனாலு செரி அத போட்டு கேஸ்கட்ட ரிமூவ் பண்ணிட்டு மூடிருங்க வெயிட்டு போடாதீங்க அவ்வளவுதா அது
சேர்ரா சேர்ரா சேரி பண்ணுவோ
தனியா எதுவு இல்ல நார்மல் கேக்கெல்லா எப்டி செய்றீங்ளோ அதே மெத்தேடுதா அந்த குக்கிங் ப்ரொசீஜர்தா இது கேஸ்கெட் போடக்கூடாது வெயிட்டு போட கூடாது உ உப்பெல்லா போடணுனில்ல குக்கர்ல எதுவுமே பண்ண வேண்டா குக்கர வெச் சி அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சி அதுக்கு மேல இத வச்சிர்றீங்க நீங்க கேக் டின்ன அவ்வளவுதா கேக் டின்னு இல்லனாலும் ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு கப்பு ஒரு டம்ளாரு நீங்க எத வேணா வச்சுக்லா அதுல அது பேக்காய் வந் நா ரெஸிப் பி வேணா உங்களுக்கு ஷேர் பண்றே எவ்ளோளோ கிராம் என்னென்ன ஆட் பண்ணணுன்னு
ம் ஓகேடா ஓகேடா ம் ஓகே ஓகே
னுங்க கரெட் டா வர்னு சாஃப்டா வரு நல்லா வரு
சேரிடா ஓகேடா ட்ரை பண்ணிருவோ ஆ நானு நெனச்சிட்டேதா இருக்கே அது நானு யூடியூப்லா பாக்கதா செ செய்டது செய்யணூ செய்யணுன்ட்டு ஆனா சொதப்பிருமோ அப்டின் சொல்ட்டு செய்யிறது
அப்புல்லா இல்ல சாமி எப்டி இருந்தாலு சாப்புட முடியு நீங்க ட்ரை பண்ணுங்க மொதல்ல எக்லஸ் ட்ரை பண்ணுங்க அப்பறமா எக்கு ட்ரை பண்ணுங்க ஏனா எக்குக்கு பீட்டர் வேணு பீட்டர் இல்லன்னா உங்க கையால நீங்க நெறையா அடிக்கிற மாரி வரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே நீங்க அந்த ப்ராசஸ்குள்ள போனீங்கன்னா ஒங்களுக்கு போர் ஆயிடு சோ எக்லஸ் ட்ரை பண்ணுங்க அது வந்து வேலையே இல்ல தயிருதா சும்மா நல்லா கலந்து வச்சீங்கன்னா போது வந்துரூ ரெசிபி எல்லா நா உங்களுக்கு அனுப்பி உட்றே
ம் ஓகேடா ஓகேடா சேரி ஓகே ஆமா அப்றோ அப்றோ பேசலாமா
ஓகேடா ஓகேடா நீங்க ஃப்ரீயாயிட்டு கூப்டுங்க சேரி சாமி பாய் பாய் ம்